ஹலோ
ஆ சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்குங்க ஆ இப்பதா பேசிட்டு இருந்துறீங்கள உங்க கொழந்தைய பத்தி
ஆ சொல்லுங்க சிஸ்டர்
ஆ ஆமாங்க இப்ப எனக்கு ரெண்டு கொழந்தைங்க ஒரு பைய எல்கேஜி பாப்பா வந்து போஃர்த் ஸ்டாண்டர்டு ஆனா பைய பாத்தீங்கன்னா செமா குறும்பு பாப்பா பாத்தீங்கனா பொறந்ததுலயே வந்துட்டு ரொம்ப சைலண்டா பைய பாத்தீங்கனா செம குறும்பு
எல்லா வீட்லயுமே வந்து கட குட்டி வந்து பயங்கரக் குறும்பு சாட்டை எப் சாட்ட பண்ணு
ஆமாமா
அவங்க வந்து நம்ம அதா ஒரு வீடியோல கூட போட்ருக்காங்க தெரியுமா
என்னது
ரெண்டாவதா பொறந்தது மொதல்ல பொறந்ததுன்னா நம்ம ரெண்டாவ்து கொழந்தைய பத்தி யோச்சிருக்கவே மாட்டோன் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கூட எல்லா அமைதியா இருக்கு ரெண்டாவது ரொம்ப சே
சேட்டையா ஆமாங்க சமாளிக்க முடியறதுல பொம்மையா சும்மா சும்மா கேட்டு ட்ரு இல்ல ஏதாச்சு ஒனு கேட்ரு வாங்கி தர்லனா ஆழுது என்னெ
பொய்ட்டால்ல வெவரொ வர்லயோ இன்னொ
ஸ்கூல் போயிட்டா ஆனா ஸ்கூல் போறக்கே கால்ல டெய்லி அழுகங்க ஸ்கூல்க்கே போக மாட்டா ஸ்கூல் போனா நா போல போல நா ஸ்கூல் போல அழுகு
அது இப்பதான ஸ்கூல் ஓப்பன் பண்ணிரு க்காங்க கொஞ்ச நாள் அப்டி தா அழு அதுக்கப்பறொ சரியாயிரு எ பையனுக்கு பாருங்க இப்பதா யூ கே ஜி படிக்கா ப்ராஜெக்ட் ஒர்க் குடுத்துருக்காங்க ப்ராஜெக்ட்ஸ் செய்ற வயசா ப்ராஜெக்ட் ஒர்க்கு
இப்பயே ப்ராஜெக்ட்டா
அ அதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ட்டாங் இதெல்லா வச்சு அவுங்க என்ன பண்ணுவாங்கன் தெர்ல என்னென்னமோ படொ வாங்கி ஒட்டணுமா
அத வந்து குப்ப தொட்டில தா போடுவாங்க எ எப்பாதாலு ப்ராஜெக்ட்டு ஆனா அத பாத்திங்கன்னா ப்ராஜெக்ட்ல நெக்ஸ் போய் பாத்திங்கன்னா அந்த குப்ப தொட்டில் தா போட்ருப்பாங்க எங்கேயு வந் பண்ணமாட்டாங்க எதுக்கு பண்ணனு
அதுக்கு அந்த பிள்ளைல அந்த ரெண்டு நாள் நிம்மதியா இருந்துட்டு போயிரும்ல
ஆமா அனா அப்டி விட மாட்டாங்க சும்மா ப்ராஜெக்ட் பண்ணு அத பண்ணு எ பாப்பாக்னா வரொ வரொ டெஸ்ட்டு அது வந்து எஃப் எஃப் பி டெஸ்டுன் சொல்லிருவாங்க வாரொ வாரொ அவுங்க ஒரு சப்ஜெக்ட் குடுத்துருவாங்க அது வந்த டெஸ்ட்டு இப்ப மந்த்லி டெஸ்ட்லா இல்ல இப்பெல்லா பாத்திங்கனா வார வாரந் தா டெஸ்ட்டு அ வாரொ வரொ படுச்சு படுச்சு படுச்சு படுச்சு எழுதிட் போனு இப்பவே எத கொடுத்தே இல்ல இல்ல டியூஷன் அங்க வீட்லதா
ஓ சேர் சேர் சேர்
அ வீடலதா வந்துட்டு அவளே படுச்சுக்குவா ஏதாச்சு
பாப்பா வந்து மேனேஜ் பண்ணிக்கலா தம்பி குட் குட்டி பையங்கிறதுனால அவன பாத்துக்குறது கொஞ்சொ கஷ்டொ என்ன
ங்க மாமியார் மாமனார் இருக்காங்க
ஓ ஜாயின் ஃபேமிலில இருக்கதுனால அப்போ நம்மளுக்கு கொஞ்சொ அதாவது கொழந்தைங்ள பா பாத்துக்கிறதுக்கு கொஞ்சொ ஃப்ரீடம் கெடைக்கு அதுவு சின்ன பையங்கிறதுனால இவெ எப்டியு தாத்தாப்பாட்டி செல்லமா தா இருப்பா அத்னால நம்மளுக்கு இன்னொ கொஞ்சொ ஃப்ரீயாவே இருந்துக்லா அப்புடிதான
ஆமா ஆமா இப்போ ஸ்கூலுக்குலா பாத்திங்ன்னா அவுங்களே கொண்டு போய் விட்டுட்டு கூட்டு வந்துருவாங்க
வீட் பக்கந் தானா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தானா இல்ல கொஞ்சொ தூரொ போனுமா இது உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸா அஞ்சு கிலோமீட்ரு
இல்லங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இல்ல நாங்க இதுல கேப்ல தா அனுப் போ ஆ கேப்ல தா அனுப்புவோ ஆனா காலைல ஆ கேப் வீட்டுக்கிட்டே வந்துரு பாப்பா வந்து கேப்ல போயிடுவா காலைல வரும்போது கேப்ல வந்துருவாங்க ஏன்னா அவுங்களுக்கு போர்தேட்டிக்குதா விடு ஸ்கூலு பையனுக்கு பாத்திங்னா மூனு மணிக்கே ஸ்கூல் விட்ரு அதனால கேப்ல வர முடியாதுனு சொல்லிட்டு குறிப்போ இல்ல இல்ல ஒரே கேப் தாங்க ஒரே கேப்தாங்க
ஓ சேரி சேரி சேரி
சாய்ந்திர மட்டு அவங்க தாத்தா கொண்டு போய் கூட்டு வந்துருவாரு ஏனா ஒரு மணி நேரோ நாலு மணிக்குதா விடுவாங்க வெயிட் பண்ண முடியாது சொல்லி ட்டு நேரத்லே போய் மூணு மணிக்கே போய் கூப்ட்டு வந்துருவாரு
ஓ செரி செரி செரி செரி செரி நீங்க சமையல் வந்து எப்டி நீங்க வந்து காலையில முடிச்சிடுவீங்ளா இல்ல காலையில மதியானோ நைட்டு தனித்தனியாவா
அப்டிலா நாங்க பண்ணமாட்டோங்க காலையில எல்லா முடிச்சு வச்சிருவே
அப்றோ அவங்க பசங்க ஸ்கூல் போனதுக்கப்றோ அந்த துணி துவைக்கிறது வீடு தூக்குறது பாத்தரோ பாத்தரோ கழுவுறது அந்த வேலனு இப்போ மொத்தமா நீங்க தா பண்ணுவீங்ளா இல்ல பிரிச்சுப்பீங்ளா நீங்களு உங்க அத்தையு
அ இல்லங்க ஏனா அவங்க குழந்தைய பாக்குறதுனால அவங்களுக் ஒசறோ நானே பண்ணிருவ அவங்களு பண்ணிடுவாங்க சமையலு இப்ப யார் ஃபஸ்ட் எழுத்திருப்பாங்ளோ அவங்க வந்து சமச்சிருவோ இப்ப நா நேரத்ல ஆமா நா நேரத்ல எழுத்திருச்சா நா சமைச்சிருவே அவங்க நேரத்ல எழுதிருச்சா அவங்க சமச்சிருவாங்க இப்டிதா நாங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கிவோ
பரவாயில்ல ஏனா ஹெல்புக்கு ஒரு ஆள் இருக்கறதுனால நம்ம ரெண்டு குழந்தைகளையு வளக்கறது கொஞ்ச ஈஸி அதாவது எங்களுக்கு வந்து ஒர்க்கு விஷயமாதா அ ஒர்க்கு விஷயமா நாங்க வந்து தனியா இருக்கோ வேற ஊருல இருக்கறதுனால நாங்க எங்க அத்தை எப்யாவது எங்க எங்க பக்கதுல தேங்கா இருக்கு அதனால தேங்கா தேங்கா எண்ணெ அதுக்கப்றோ கடல போடுவாங்க ஆமா கடல பச்ச கடல இருந்தப்ப பச்சக்கடல கொண்டு வருவாங்க இப்போ வந்து காஞ்சு போய்ட்ருக்கு கடலயெல்லா அதனால அந்த காஞ்ச கடலைய உடைச்சி நம்ம ஏதாவது வறுத்து பிள்ளைங்களுக்கு அந்த உருண்ட புடிச்சு கொடுக்கலா கருப்பட்டி போட்டு கருப்பட்டி எங்கூர் சைடு வந்து சுட் சுத்தமான கருப்பட்டி காய்ச்சறது எங்க ஊரு சைடு தா அதனால ஆமா திருநெல்வேலி சைடு அப்போ அங்க இருந்து எங்களுக்கு கருப் பட்டி எல்லாமே வந்து அங்கயிருந்து வெளையறது ஃபுல்லா அங்கயிருந்து வந்துரு ஆ அம்மா வீட்டு சைடு வந்து எப்டினா நம்ம இந்த பாசி பருப்பு உளுந்து ஆ அந்த மக்கா சோளம் அந்த மாதிரி போடுவோ எங்களுக்கு வந்து உளுந்து பாசி பருப்பு வந்துடு அதுக்கப்றோ அந்த தட்டா பயிறு மொச்ச அதெல்லா வந்து வீட்டுக்கு மட்டு போடுவோ நாங்க அத வந்து விக்க மாட்டோ வீட்டுக்கு மட்டு போடுவாங்க ஆமா போடுவாங்க அதெல்லா வந்து எங்களுக் இந்த குழம்பு வக்கறதுக்கு அதுக்கெல்லா வந்துரு மேற்கொண்டு எண்ணெ வந்து அம்மா வீட்டிலருந்து நாங்க வாங்க மாட்டோ ஆனா வந்து அவங்க எண்ணெய்க்கு வந்து என்ன பணுவாங்னா அந்த எள்ளு எள்ளா பாத்துருக்கீங்கல்ல நீங்க எள்ள எல்லா வந்து ஓ செரி செரி செரி இல்ல ஒவ்வொருத்தவங்களுக்கு எள்ளுனு சொன்னாலே தெரியமாட்டேங்குது
இல்ல நாங்க என்ன செய்வோனா வீட்லே வந்து எள்ளு உருண்ட அது எல்லாமே நா எங் வீட்லே செஞ்சிருவ அப்ப குழந்தைங்க வெளிய ஆமா எள்ளுருண்டை நல்லா இருக்கு
நீங்க சொல்லவு எனக் டக்குனு அது மைண்ட்ல
எள் இல்ல எள்ளுருண்டு அதுக்கப்றோ வேர்க்கடல அதுக்கப்றோ வெள்ளல்லா போட்டு அதுக் ஒரு உண்ட செய்வாங்க தெரியுமா
நெஜமாவே வந்துங்க ஆமா அதாதா சொன்னேன்ல இப்போ வேர்க்கடலைய வறுத்துட்டு அந் தோல எடுத்துட்டு அந்த கருப்பட்டி வே கருப்பட்டி லைட்டா நொறுக்கிட்டு மிக்ஸில போட்டு ஒரு அடி அப்டியே உருண்டபிடிச்சு வச்சுட்டு அதுவுமே சாப்பட எப்டி இருக்குனா அந்த நா இந்த இல்ல இந்த இந்த கடல முட்டாய் மாரி இன்னொன்னு இருக்கு கொக்கு முட்டாய் இருக்குல்ல அந்த டேஸ்ட் இருக்கு பாக்க கருப்பட்டி போட்டு எங்க ஊர்ல இருந்து கருப்பட் டி வர்றதுனால கருப்பட்டியு அந்த வேர்கடலையும் போட்டு செ செய்வோ ஆ சேரி சேரி எங்களுக்கு நா வெள்ளமு வேச்சிருக்கே இல்ல சொல்ற அதாது கருப் கருப்பட்டி இருக்கறதுனால கருப்பட்டி போட்டுக்கிடுவே இது வரைக்கு நா வெள்ளோ போட்டு செய்யல
இல்ல வெள்ளம் போட்டாலு சூப்பரா இருக்கு நா கருப்பட்டி போட்டு எதயு செஞ்சது இல்ல நா ட்ரை பண்ணி பாக்குறே கருப்
இப்போ வந்து ஆ கருப்பட்டி போட்டுச் செய் நானு வெளியூர்ல வந்து கருப்பட்டி மோஸ்ட் வெளிய வந்து கலப்படம் தா பண்றாங்க ஃபுல்லா சீனி பாகு தா சீனி பாகு தா கருப்பட்டிலியு போட்றாங் எங்க ஊரில எங்க மாமா போயி வாங்கிட்டு வருவாங்க கரெக்டா அந்த எறக்குற எடத்துல ஆ இல்ல அவுங்க எறக்குற எடத்துல அதாது நறைய பனைமரமா நா பாத்திருக்கே நெறைய பணமரமா இருக்கு அங்கதா அந்த இது எறக்குவாங்கல்ல அந்த கல்லு மாரி எறக் அத தானே காய்ச்சி அந்த செரட்டையில ஊத்தி வைப்பாங்க கரெக்டா அந்த ஓ அப்டியா அதாது அந்த அந்த ப ப நம்ம அந்த படத் பத்துல எல்லா பாத்திருக்கீங்களால வெட்டி ஒரு பானையில பான வெச்சிருப்பாங்க தெரியுமா பனமரத்துல ஆ கல்லு இருக்குல்ல கல்ல வந்து எறக்கி நம்ம சீனி பாக நம்ம க நம்ம சீனிக்கு காய்ச்சிவோ தெரிமா பாகு எடுக்குற மாரி அந்த கள்ள போட்டு காய்ச்சுவாங்க காய்ச்சின ஓன்னே ஒரு பாதோ வந்துரு கட்டியா ஒரு பாதோ வரு மூடி என்ன சொய்வாங்னா செரட் ட்டையில வந்து கொஞ்ச கொஞ்சமா கோரி கோரி கோரி ஊத் ஊத்தி காய வெச்சி நல்லா குப்பர தட்டி வெச்சிட்டாங்கன்னா அது தா கருப்பட்டி
ஓ ஆனா எனக் இது தெரியாதுங்க இந்த ப்ராசஸ் எப்டின்னு தெர்ல
மண்டவெல்லமு அதுதாங்க மண்டவெல்லத்தோட கழிவு தாங்க சீனி
ஆமா ஆமா இந்த மண்டவெல்வத்துல பாத்தீங்கன்னா சர்கக்கர பாகோ ஏன்னமோ போட்டிருந்த ஒயிட்
இல்லல்ல அது இதுதா மண்டவெல்லோ இன்னோ கரும்பு சாரு இருக்குல்ல கரும்பு சறு இந்த மாரி காய்ச்சி அந்த பாகு வருதுல்ல அந்த பாகு எடுத்து அங்க அந்த மாரி அச்சில ஊத்தி எடுக்காங்க அவ்ளதா
எப்புடி நம்ம வந்து நல்ல வெல்லமா இந்த வெல்லமா தெரியு கண்டு கண்டுபிடிக்கறதுங்க
வெள்ளத்துல வந்து எல்லாமே கலப்படம் பண்ண மாட்டாங்க ஏன்னா கரும்பு நேறைய கெடைக்கலை எங்கே பாத்தாலு கரும்பு கெடைக்கிறதுனால வெள்ளத்துல கலப்படோ பண்ண மாட்டாங்க ஆனா ருசியான வெல்லோ சொன்னா நம்மளுக்கு அந்த அச்சு வெல்லத்த விட அந்த உருண்டையா இருக்கு தெரியுமா
ஆமா உருண்ட வெல்லோ
ஆ அந்த உருண்ட வெல்லோ தா வந்து டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு அச்சி வெல்லமு நல்லா தா இருக்கு ஆனா அது தா கலப் கலப்படம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க
ஆனா உருண்ட வெல்லத்துலயே பாத்தீங்கன்னா சிலது வந்துட்டு ஆமா ஆச்சி வெல்லோ ஆனா அந்த உருண்ட வெல்லத்துலயே சிலதெல்லா பாத்தீங்கன்னா ஒயிட் கலரா இருக்கு இன்னென்னு பாத்தீங்கன்னி பிரவுன்
அதுதா ஆ அது ஒன்னு அது வந்து ப்போ அந்த அந்த கரும்போட தன்ம தாங்க அது வந்து அந்த கரும்பு பாகோட தன்ம ஆமா வேற ஒன்னு கரும்பு ஒவ்வொரு எடத்துக்கு எடோ மாறுபடும்ல அதோட தன்மதா மத் மத்தபடி அதுல அந்த மாரி கலப்படம்லா கெடையாது கலப்படம் பண்ணா அந்த அச்சி வெல்வத்துல வந்து இந்த சீனி பாக ஊத்தி சொய் வாங்க எல்லாத்துலையுமே அப்ப கலப்படம் தா பண்ணுறாங்க
ஆமாங்க எங்க பா இப்ப எங்க பாத்தாலும் காப்பறாங்க மாங்காய தர்ப்பூசில கலப்படம் ஆமா இப்ப தர்பூசனி ப பாத்தீங்களா உக்காந்தாங்க அங்கேய ஒரு பிரியாணி சாப்ட்டு தர்பூஸ் நைட் சாப்ட்டு எறந்துட்டாங்க
ஆமா இப்போ ரீசெண்டா நெறைய நியூஸ்லா வருதுல்ல டிஷ்யூ பேப்பர் அப்ற எடுத்துடா தர்ப்பூச நெலை தடம்னா ரெட் கலர்ல்ல இருக்கும் உள்ளுகுள்ள அவ்ளோ சாயம் நம்மளுக்கு பயமா இருக்கு எதை பிள்ளைகள் கூத்து நம்ம சாப்ட்டா கூட பரவால்ல பிள்ளை சாப்ட கூடாதுல்ல ஆ பயந்து பயந்து தான் நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கும்
இப்ப மாங்கா பாத்தீங்கன்னா அந்த கல்லு போட்டு பழுக்க வக்கிறாங்க எத்த நம்ம நம்மளுக்கு வாங்கியே தர முடியறதுல நம்மளுக்கு கொழந்தைகளுக்கு
இப்போ மாங்காவே கொஞ்சம் நல்லா பாத்தா அடிக்கடி நாங்கள் வாங்னது கெடையா எங்களுக்கு எங்கள் தோட்டத்துலேருந்தே வந்துடுச்சு ஃபுல்லா மாங்கா மரம் ம் ரொம்ப ரொம்ப மாங்கா கெடையாது பாதி மாங்கா பாதி பழுக்கிற ஸ்டேஜ் இதுல வந்து கொடுத்துட்டு போயிருவாங்க நான் அது ஒரு நாலஞ்சு நாள் அதே லே சும்மா கிண்டிவச்சட்டு நாலஞ்சு நாள் எடுத்துபாத்தா நல்லா பழுத்துரும் பக்கத்து ஃபுல்லா என்ன மாங்கா
அப்டி இப்பதான் எங்கீ வீ உங்க சீசன் முடிஞ்சச்சு எங்ளுக்கு ஏன்னா எங்க மரம் இருக்கு ஆமா எங்க மரம் இருக்கு நாங்க நெறைய பொரிச்சு வச்சுருந்த அட்டப்பெட்டி இருக்குங்களா அட்டப்பெட்டில வக்க கோல் போட்டு வச்சுருவோம் அப்ப என்ன ஆகுனா ஒரே வார அஞ்சு நாள்ளயே நல்லா
நல்லா பழுத்துரும் உங்களுக்கு மரம் இருக்கும் வீட்டுக்கிட்டே இருக்க மரம்
ஆ வெட்டிட்டோம் கொய்யா பழம் மரம் இருக்கு அதுக்கப்புறம் மாங்காய் மரம் இருக்கு இதெல்லாமே இருக்கு நாங்க இதெல்லாம் வச்சிருக்கோங்க ஆ செரிங்க சிஸ்டர் நாங்க நெக்ஸ்ட் இது கால்ல பாக்கலா
ஆ ஓகே தேங்க்யூ தேங்க் யூ சிஸ்டர்